பொலப்புட்டீங்ளா தோழி
ஓ வணக்கம் தோழி நலம் தோழி நீங்கள் நலமா தோழி
ஆ நல்லா இருக்கன் தோழி சாப்ட்டீங்ளா தோழி ஆ நா சாப்டே காலை உணவு வந்து இட்லியு காராச் சட்னியு சாப்டே நீங்க என்ன சாப்டீங்க
நா தோசையும் வெங்காய சட்னியு தோழி
சரிங்க தோழி மதிய உணவுக்கு என்ன தோழி செஞ்சிங்க
மதிய உணவா தோழி ரசம் தோழி அ முட்டை அவியல் பண்ணிட்டு தோழி அ கீர செஞ்சே தோழி கீரக் கடைச்ச தோழி நீங்க என்ன சோழி சொன்னீங்க
நா மதியத்துக்கு கொஞ்சமா புளிக்கொழும்பு தோழி முருகக் கா மாங்கா உருளக்கெழங்கலாம் போட்டு கொஞ்சமா புளிக்கொழம்பு செஞ்சிட்டு கேரட் பொரியல் செஞ்சு முட்ட மட்டு கொழந்தைங்களுக்கு வந்துப் பள்ளிகூடத்து வந்து அவுச்சு குடுத்துட்டந் தோழி
ஓ சரிங்க தோழி சரிங்க தோழி சரிங்க தோழி இன்னைக்கு வந்து தோழி நம்ம தினசரிப் பயன்படுத்துறோல்லத் தோழி உணவு முறைகள அதுல வந்து நீங்க எது ரொம்ப நல்லா உங்களுக்குப் புடிச்சி அத ரொம்ப ரசிச்சு செய்யறது தோழி சில உணவுகள் வந்து நம்ம இது செஞ்சா எ எனக் க்கு ரொம்ப புடிக்கு எ என அப்டியே முழு மனசோடு செய்வேன் சொல்லுவீங்கல தோழி அது என்ன சமையல் சொல்லி
ஆ அது பாத்தீங்கனா தோழி நா வந்து எனகு ரொம்பப் புடித்த உணவுனாலே வந்து அசைவத்துல மீன்தாந் தோழி புடிக்கும் மா த்த எது நா விரும்பி அவ்ளவா சாப்பட மாட்டே மீன்னாக் கூட எடையலப் பசிக்கும் போட்டு சாப்புடுவே அந்த மீன் கொழம்பு பத் திங்கனா என்னுடைய அம்மாவுக்கு செரி அ அம்மாவுரு அல்லா அம்மாவோட கைவண்ணத்துல வெச் ச்சார் இன்னு ரொம்ப நல்லா புடிக்கு நா வெக்கிறதனால என்னாப் பண்ணுவே ரெண்டு வேல சாப்பறனா ஒரு மூனு வேல சாப்புடுவே அம்மா வெச் சா அ இப்ப அது எப்டி செய்முறைகளப் பனா என்ன இ நா கழுவி அந்த மீன வந்து அலசி சுத்தம் பண்ணி
ம்
நானே வந்து கையால சமச்சாதாந் தோழி எனக்கு சாப்பட புடிக்கு அ அவ்ளவா வேற யாராவது குடுத்தா கூட அத வந்து நா மீன் கொழம்பு சாப்ட்ட ஒரு திருப்தி எனக்கு இருக்காது அ அதனால பாத்தீங்கனா வார வெட் டுமுறைகள ஞயித்திக்கெழமன்னா வந்து நாங்க வந்து மீன் எடுத்துருவோம் தோழி அதுவும் பாத்தீங்கனா நாட் ட்டு மீன்ல வந்து விறா மீனு லேத்தி மீனுங்கிறது வந்து கொழந்தைகளுச் சாப்பல்லா நம்பளு சாப்பல்லா முள்ளு அதிகமா இருக்காது அ அத அதனாலப்ப அ அதனாலப் பாத்தீங்கனா அந்த மீன் வந்து நம்ம நால்லாவே சாப்புல்லா இது எதுக்காக நா உன்ட்ட சொல்றனா இது ஒமேக் காத் த்ரீங்கிறது வந்து அ கண்டிப்பா வந்து நம்ம வாரத்தில கண்டிப்பா வந்து டே கேப்சூலா எடுத்து மாத்திரைகளாவேக் அ சாப்பிர்றாங்க கொழந்தைங்களுக்கெலா இப்பயே குடுக்குறாங்க எனா சில கொழந்தைங்கல்லா வந்து அசைவோ சாப்ட மாட்றாங்க அதனால இந்த ஒமேக் கா த்ரீ மாத்ர வந்து வாரம் மூன்று முறை வந்து இந்த கொழந்தைங்களுக்கு வந்து குடுக்குறாங் அதக் குடுக்கறத நம்ம மீன வந்து நல்லா எண்ணெய் அதிகமாப் போவே கொழம்புலப் போட்ற மீன வந்து கொழ கொழந்தைகளுக் குடுக்கலாந் தோழி வறுவல்ல வந்து குடுக்க கூடாது கண்டிப்பா
சரிங்க தோழி சரிங்க தோழி இப்ப
ன நா வந்து கொழம்பு மீன் வந்து அதிகமா சாதத்திலியேப் போட்டு கொஞ்ச கொஞ்சமா எடுத்து கொழம்புத் தொட்டு அப்படி ஒரு கொழந்தைகளுக் குடுத்துருவே வருத்த மீன்னாப்பத் தீங்கனா அந்த பிராமீன்ல எண்ணெ வந்து அளவுக்கு அதிகமா வுடாம சரியான அளவுல வந்து அ தோசக் கல்லப் போட்டே வறுத்துருவேந் தோழி எம்ம எண்ணெ சே எனக் கடாயில ஊத்தி வந்து அந்த எண்ணெய இதுப் பண்ணும்போது அதுல வந்து கொழுப்பு அதிகப்படியான அந்த எண்ண வந்து எடுத்துக்குவோ அந்த பொருள் நம்ம உள்ள போடுற பொருளானது அதனால பாத்தீங்கன்னா தோச கல்ல தவால போட்டு நீங்க வறுத்தெடுத்தீங்கன்னா அது எண்ணெயு மிச்சமாவு கொடுப்புகளு அதிகோ சேராது தோழி நீங்க எப்டி தோழி வந்து மீன் வறுவல்லா வந்து செய்வீங்க
ஆ தோழி நா வந்து பாத்தீங்கன்னா வறுவல் மீனுன் செய்றப்ப தோழி நல்லா கழுவிட்டு தோழி மஞ்சத்தூளு இது கொஞ்சமா உப்பு போட்டு பெசறி வச்சிருவ தோழி பாத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதுக்கு அப்புறோ அதுக்கு ஒரு மசாலா ஐட்டனு ஒன்னு தயாரிக்கனு தோழி பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயோ மெளகு சீரகோ சோம்பு இதெல்லா போட்டு அரச்சி தோழி அதோட மிளகாத்தூளு கொஞ்சமா கா அது சோள மாவு கொஞ்சமா அரிசி மாவு கொஞ்சோ உப்பு போட்டு பெசஞ்சிட்டு தோழி ம் இல்ல மசாலாவோட அந்த மீனையு போட்டு பெரட்டி ஒரு பத்து நிமிடமோ இல்லது அர மணி நேரமோ ஊற வச்சிருவ தோழி ஊற வச்சக்கப்றோ பாத்தீங்கன்னா அ நல்லெண்ணெயோ அல்லது வெளக்கெண்ணெயோ தேங்காண்ணெயோ இதுல எந்த எண்ண வேணாலு பயன்படுத்தலா தோழி ஓரளவுக்கு ஊத்தி தோச தவால வச்சு எடு த்தனா தோழி அந்த மசாலா வந்து பிரியாம அப்படியே வரு தோழி பாத்தீங்கன்னா இது இல்லன்னா செல பேர் பாத்தீங்கன்னா எண்ணெ சட்டில நறைய எண்ணெயை ஊத்தி பொரிச்சு எடுப்பாங்க தோ பொரிச்சி எடுத்தா சுவை அதிகமா இருக்கு ஆனா வந்து அதுல எண்ணெ அதிகமா புடிக்கு தோழி அதனால ம அதிகபட்சோ வந்தன்ன தோச தவால வச்சு எடுத்தீங்கன்னா அது உடலுக்கு நல்லதா இருக்கும் தோழி வந்து நீங்க எப்படி செய்வீங்க தோழி ஒங்க முறைய சொல்லுங்க பாப்போ
ஆ என்னோடைய நாட்டு மீன பொறுத்த வரை தோழி நம்ம கொஞ்சமா வந்து அதுக்கு சிறிதளவு வந்து புளி வந்து கொஞ்சமா கொடுத் துக்கணு ஏனா புளி குடுக்குறது இந்த கவுச்சோட ஸ்மெல் வந்து இல்லாம இருக்கு அதனால புளி போட்டுட்டு மெளகாதூளு மஞ்சத்தூளு கொஞ்சோ கலந்த தூளும் போட்டுட்டு நா கொஞ்சமா என்ன போட்டுகுவ தோழி இஞ்சி பூண்டு கொஞ்சமா போட்டுக்குவ தோழி இஞ்சி பூண்டு தேங்கா ஒட சிறிதளவு சோம்பு அது கொஞ்சமா தேங்கா சிறிதளவு எடுத்து அதுல கொஞ்சூண்டு என்ன பண்ணிட்ட நல்லா பெசரி வச்சுட்டு உப்ப போட்டு நல்லா பெசரி வச்சுட்டு ஒரு அர மண் நேரோ நல்லா ஊரனு தோழி சில பேர் வந்து மீன் வருவல்ல என்ன பண்ணுவாங்னா எலுமிச்சை சாரு கேப்பாங்க மீன் வருவல்ல வந்து தயிரோ எலுமிச்சை சாரோ சேக்ககூடாது தோழி இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலா செரிமானத்துக்கு நல்லது எலுமிச்சை சாரு தயிரு வந்து கண்டிப்பா வந்து மீன்ல மட்டு சேக்கவே கூடாது
ஆமாந் தோழி ஆமாநா தோழி நானு கேள்விப்பட்டிருக்க தோழி இங்க
அ அதனால பாத்தீங்கன்னா நா அந்த இஞ்சி பூண்டு கொஞ்சமா அது வாசனைக்காக போட்டுக்குவ தோழி ஆ நல்லா இருக் சில நேரம் பாத்தீங்கன்னா வெங்காயோ தக்காளிய கூட அரச்சு விழுதாவே வந்து அ அதோடையே மசாலா எல்லா போட்டு அரச்சிட்டு இஞ்சி பூண்டையு அரச்சிட்டு எல்லாத்தையு‌ அரச்சு அப்டியே ம சாலாலா கெளரிரணு தோழி மிக்சில போட்டு ஊத்திட்டு
ம் ம் சரிங்க தோழி சரிங்க
அதுவு அதுவு வந்து சுவை உங்களுக்கு குடுக்கல அதே இருக்கு தோழி இந்த ஒவ்வொரு மீனுக்கு இப்ப கடல் மீனுனா வச்சுக்கங்களன் கடல் மீன வந்து நம்ம ஒரு மாதிரி சமைக்கணு நாட்டு மீன ஒரு மாறி சமைக்கணு அதுக்கு கொஞ்சோ நேரோ இருக்கும் இதுக்கு கொஞ்ச நேரோ இருக்கு சுத்தம் பண்றதுல சொன் ம் தோழி ஏனா மீன வந்து நம்ம நல்ல போய் அலச்சிட்டு வந்து தண்ணில தான நம்ம யூஸ் பண்ணனு அதனால பாத்தீங்கன்னா ஆ அதனால் அதா நமக்கு வந்து டைம் எடுக்கு கொழம்போட சுவையுமே பாத்தீங்கன்னா கடலோட மீனு அப்போ அந்த நாட்டு மீனுக்கு வித்யாசோ இருக்குல்ல தோழி உங்களுக்கு ரெண்டு மீன் எந்த மீன் தோழி சாப்டுவீங்கூ
சரிங்க தோழி சரிங்க தோழி வேறென்ன முறைய தோழி வேற என்ன உங்களுக்கு சமையல் தெரியு தோழி நீங்க அத பத்தி சொல்லுங்க தோழி
இப்போ வேற வந்து என்ன தோழின்னா வேற வந்து நீங்க மட்டன்லா எப்டி தோழி செய்வீங்க ஆட்டுக்கறி
ஆ மட்டன் தோழி வந்து வா கொஞ்ச எளம் ஆட்டுக்கறியா வாங்கனுனா தோழி சமைக் கிறதுக்கு அது வந்து சுவையு குடுக்குதோழி அது என்ன பண்ணுவோனா நல்லா சுத்தம் பண்ணிட்டு தோழி வந்து பாத்தீங்கன்னா நா வந்து குக் கர்ல விசில் வச்சிருவ தோழி ஒரு நாலு விசிலு அப்றோ தோழி பாத்தீங்கன்னா அ நாலு விசிலு வச்சுட்டு அதுல என்ன பண்ணனுனா தண்ணி ஊத்தி கொஞ்சோ மஞ்சத்தூளு கொஞ்ச உப்பு இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சோண்டு போட்டுக்கனு தோழி அதுலயே பாத்தீங்கன்னா கொஞ்சமா தக்காளி கொஞ்சோண்டு வெங்காயோ புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை பச்ச மிளகா இதெல்லா போட்டு ஒரு நாலுவிசுலோ அஞ்சு விசுலோ பாத்தீங்கன்னா நீங்க வந்து வச்சு வச்சு எறக்கனோனா நல்ல பஞ்சு மாதிரி வெந்திருக்கு தோழி பாத்தீங்கன்னா நம்ம அந்த கறி வந்து தேவையானத மட்டு எடுத்துட்டு அந்த தண்ணி சாது இருக்குல்ல தோழி அதை வந்து என்ன பண்ணுனா கொழந்தைங்களுக்கு வந்து சூப்பா குடுக்கலா தோழி பாத்தீங்கன்னா அதுல எல்லா சத் து எறங்கிறதுனால அத கொழந்தைங்களுக்கு சூப்பா குடுத்துடுலா தோழி அதுக்கப்பறோ பாத்தீங்கன்னா தோழி வானொலில எண்ணெ வச்சு இந்த மட்டன் செய்யறப்போ மட்டு கொஞ்சோ எண்ணெ கூடுதலாருக் கனு தோழி அப்பதா வந்து அந்த கறி வந்து சுவை அதி கமா இருக்கு தோழி பாத்தீங்கன்னா என்ன ஊற்றி பட்ட கிரம்பு இருக்குல தோழி கறி மசாலா அ அளவுல எல்லாமே அதுல போட்டு தோழி வெங்காயோ பச்ச மொளகா தக்காளி இதுலயு கொஞ்சமா சேத்துக்கணு தோழி இஞ்சி பூண்டு விழுது சேத்துட்டு இந்த மட்டனையு போட்டுட்டு தோழி நல்லா பெசறி விட்டுட்டு கொஞ்சமா கொழம்பு தூளு, மட்டன் மசாலா தூளு, கறி மசாலாத்தூளு தனி மெளகாத்தூள் கொஞ்சமா போட்டு நல்லா பெரட்டிட்டு தோழி கொஞ்சமா தண்ணி வுட்டு கொதிக்க விடணு தோழி ஒரு ஒரு முக்கா பத த்துக்கு வந்ததுக்கு அப்பறோ தோழி கொஞ்சோ தேங்காவையு கொஞ்சமா முந்திரி இல்லனா பாதாம் இத அரைச்சு அந்த விழுதை ஊத்துனீங்கன்னா தோழி ம் கடையில இருக்றா மாரி ஒரு சுவை வரும் தோழி
ஆ நீங்க சொன்ன செய்முறைகள்தா தோழி நா வந்து அது மாரிதா செய்வே ஆனா பாத்தீங்கன்னா எங்க அம்மாலா என்ன பண்ணுவாங்கன்னா மசாலாவெல்லா கறியில ஒன்னா பெரட்டிட்டு டேரக்டாவே குக்கர்லயே வச்சிட்டு அ எல்லாமே கலந்து ஒன்னா வச்சு குக்கர்ல வச்சு அந்த மசாலாவோட அந்த கறி வேகும்போது அது ஒரு மாரி வித்தியாசமா இருக்கு நம்ம ல்லா வந்து கறிய வேக வச்சு எடுக்குறோல்லா அது மாரி எடுக் காம கறியோட அந்த மசாலாக்கள் காய் எல்லா ஒன்னா போட்டு வேக வச்சு குக்கர்ல வச்சுட்டு தாளிப்பு மட்டு பண்ணி கறி கொழம்பு வைக்கிறாங்க அது வந்து எங்க அம்மா செய்வாங்க அந்த கறி கொழம்பு பத்தீங்கனா வச்சீங்கன்னா வாசனைகள் வந்து இன்னு சூப்பரா இருக்கு அதுவு இந்த வெறகு அடுப்புல வச்சு சமைப்பாங்களா, ஆ அதுல செய்யும்போது பாத்தீங்கன்னா அதுல வந்து நம்ம சூப்பு அதுல எடுக்க முடியாது கண்டிப்பா சூப்புக்குன்னு தனியா என்ன பண்ணுவாங்க ஆட்டு காலு
ஆ
காலு அதே மாரி பாத்தீங்கன்னா எலும்பு சின்ன சின்ன எலும்பு அத வாங்கிட்டு வந்து அத தனியா சூப்பு வச்சு குடுத்துட்டு கொழம்பு மட்டு தனியா வச்சுருவங்க
சரிங்க தோழி சரிங்க தோழி பரவாயில்ல தோழி நல்லா சமையல் செய்வீங்க பாத்து தோழி நீங்க செய்யற மெத்தடு பாத்து ஆ தெரியுது தோழி நீங்க நல்ல சமையல் சொல்ற ஆளு சரி சமைக்கிற ஆளுமாவே இருக்கிறீங்க தோழி
கண்டிப்பா தோழி எது எனக்கு வந்து உணவு வந்து பாத்தீங்கன்னா நம்ம மூன்று வேலையு வந்து அந்த உணவு நடிப் படில தா நம்ம கண்டிப்பா வந்து உயிர் வாழ்றோ அப்டிங்போது நமக் பிடித்த உணவுகளை வந்து சரியான முறையில வந்து சுத்தமா செஞ்சு சாப்பிடணு நம்ம குழந்தைகளுக்கு குடுக்கணு விருப்பப்பட்டு நமக் கு எதாவுது நம்மிடம் வந்து கேட்பவர்களுக்கு நம்மளுடைய வந்து உணவு வந்து குடுக்க வந்து கண்டிப்பா அவசியமா வச்சுக்குணு தோழி எதுக்காக சொல்றனா ஒரு வேளை உணவு இல்லாம நம்ம கிட்ட வந்து மத்த எது கேட்டா பரவில்ல உணவு கேக்குறாங்கனா கண்டிப்பா நம்ம குக்கலா ஏனா நம்ம கிட்ட இல்லாத பொருளு கெடையாது அது அ அத கூட அத வந்து சிறப்பா நம்ம செய்யலா தோழி இப்ப இந்த அசைவத்தை பொறுத்தவரியு அசைவம் சைவம் உங்களுக்கு அசைவம் சைவம் என்ன தோழி புடிக்கு அசைவோ புடிக்குமா இல்ல சைவோ தா புடிக்குமா உங்களுக்கு
தோழி உண்மையிலயே சொல்லணும்னா நா வந்து சைவப்ரியர் தா தோழி எனக்கு சாம்பார் வத்த கொழம்பு ரசோ மோர் இந்த உணவுகள் தா தோழி ரொம்ப புடிக்கு பாத்தீங்கன்னா தோழி அ அசைவம் வந்து எனக்கு பிடிக்காது ஆனா நா ஓரளவுக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு என்னோட கணவருக் க் என்னுடைய மகனுக்கு செஞ்சு குடுப்ப தோழி பாத்தீங்கன்னா
செரி தோழி அடுத்து அத வந்து வேற மொறையில வேற எதாவுது செய்வீங்ளா
ஆ சரிங்க தோழி சரிங்க தோழி தோழி உங்களுக்கு நா பேசுறது நல்லா தெளிவா கேக் குதுனு நெனைக்கிறே தோழி ஆ சில இடர்பாடுகள் தா தோழி மத் தபடி நம்ம கண்டினியூ பண்ணி பேசிட்டே இருப்போ தோழி
செரியா செரி தோழி
ஆ இது மாரி தோழி நா அடுத்த முறை தோழி இந்த ரசம் வைப்பது எப்டின்னு நீங்க எனக் ஒரு விளக்கம் குடுங்க தோழி ஏனா எனக்கு சில இதெல்லா வராது தோழி நீங்க சொல்லுங்க நா அதன்படியே செய்ற
செரி தோழி நா அடுத்த பதிவுல பேச
ஆ செரி கண்டிப்பா ஆ நன்றி தோழி நன்றி தோழி